அ தோழி சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க தோழி நீங் நல்லா இருக்கீங்
நல்லா இருக்கு தோழி வீட்லலெல்லா எப்டி இரு
ஆ எல்லார் நல்லா இருக் க்காங்க சாப்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அங்க சாப்படறதுக்கு
இன்னைக்கு ஸ்பெஷல்லா ஒன்னு இல்ல தோழி நார்மலா ரைஸ் சாப்பாடு புளி கொழம்பு முட்ட ம்
செரிங்க தோழி அங்க எப்படி இருக்குங்க கிளைமேட்டலா எப்படி இருக்கு இங்க பாத்திங்கனா மழ வர மாரி இருக்கு அங்க நிலவரம் எப்படி இருக்கு
இல்ல தோழி இங்க மழ வர மாரிலா இல்ல காலைல இருந்து ரொம்ப வெயில் அதிகமாருந்துச்சு இப்ப நார்மலாதா தோழி இருக்கு
செரிங்க தோழி எதாது தலைப்பு வெச்சிருக்கிங்களா இன்னைக்கு பேசுறதுக்கு அதாது எதாது ஐடா சொல்றிங்ளா சொல்லுங்க தோழி
ஆன் இப்ப ம் பயணத்தப் பத்தி பேசுறீங்களா
கண்டிப்பா கண்டிப்பா ஆ இப்போ சமீபத் துல வந்து பாத்தீங்க அப்டின்னா நா ஒரு சுற்றுலா பயணம் மாரி ஒரு ரெண்டு நெடுந்தூறம் சென்று போய்ட்டு வந்திருந்தோ நானும் என் கணவரும் அது எப்டின்னா மலையடிவாரம் அந்த உதகமண்ட லம் சொல்லுவாங்கல்லி ங்ளா அங்க போய்ட்டு வந்தோ ஆனா பயணம் வந்து நாங்க பேருந்துல பண்ணல இருசக்கர வாகனத்துலதா பண்ணுனோ அங்க ஒரு கோயில் திருவிழா அப்டிங்கிறனால நாங்க அங்க போய்ருந்தோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆ மறக்க முடியா த ஒ ரு நிகழ்வா எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா நாங்க போனது பாத்தீங்கனா இரவு சமயத்தில தா போனூ அதுவு இருசக்கர வாகனத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அது இன்னுமே நல்லா இருக்கு ஏனா பேருந்த விட இதுல போம்போது இன்னும் நம்ம ப்பா நெறயா பா வெளில பாத்துட்டு போலா
ஆமா அது நம்ம கணவர் கூட போறோ அப்டின்னாக்கா அதுவு இருசக்கர வாகனத்துல ரொம்ப மகிழ்
ஆமா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அது இல்லாம நாங்க இரண்டு பேர் மட்டு போகல என் கணவரோட நண்பர் அஹ் அவுங்க மனைவி அப்புறோ இன்னொரு நண்பர் அவுங்க மனைவி மொத்தமா நா ஆறு பேரு போயிருந்தோ ஆறு பேரும் தனித்தனி இருசக்கர வாகனத்துல போயிருந்தோ அது ஒரு தனி அனுபவமா இருந்துச் ச்சு தோழி அதும் போற வழியிலயே நிறுத்தி நிறுத்தி க்கு நம்ம ஒரு கடைல எதா சாப்பிட்டு அதுவும் அந்த உதகமண்ட அந்த மேல மலைப்பகுதியில ஏறும்போது கொண்டைஊசி வளைவுனு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு இருவத்தி ஓர் கொண்டைஊசி வளைவு இருக் க்கு அந்த கொண்டை ஊசி வளைவு பாத்தீங்க அப்டின் ஏனா அது பாக்கவே நல்லா இருக்கு பேருந்துல போம்போது அவ்வளவுக்கும் ப்ச் தெரிஞ்சுக்காது நம்ம கொஞ்சோ பயமா இருக்கு ஆனா இந்த இருசக்கர வாகன துல போகும்போது அது இன்னு கொஞ்சோ நல்லா இருந்துச்சு அது ஒரு தனி ஒரு விதமா இருந்துச்சு அது நம்ம அனுபவமும் பாத்தீங்கன்னா வித்தியாச ஆமா இருந்துச்சு அப்புறோ அங்க போயிட்டு அப்புறோ அங்கயும் பாத்தீங்கன்னா மலர் கண்காட் சி பழ கண்காட்சின்னு சொல்லி ஏகப்பட்டது இருந்துச்சு அதுக்கும் நாங்க போனோ து நம்ம ஒரு நண்பர்களோட போனாலு சரி குடும்பத்தோட போனாலு சரி கண்டிப்பா நம்ம மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு அ நிம்மதியான ஒரு ரிலாக்சேஷன் குடுக்குனு வெச்சுக்கோங்களே அந்த மாரிதா எனக்கு தோணுமே நார்மலா நா பயணிக்கிறது வந்து அப்படிதா யோசிச்சு பயணிப்ப நீங்க அந்த மாரி எதாவது இப்ப சமீபத்துல எங்கயாவது போனீங்ளா
இப்போ நாங்க சமீபத்தல எங்ககேயு போல இதே நா கல்லூரி படிக்கும் போது போயிருக்கிற என்னோட தோழிகள் கூட ரயில் பயணம் போயிருக்
ஓ செரி
பயணம் அப்படிங்கற பே நம் ஆ த நம்ம தோழிக கூட எதுல போனாலே மே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறப்ப ரயில் பயணம் அப்படிங்கபோது அது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச் சியா இருந்தது ஆ ஒரே ஒ ஒரே இதுல உட்காந்துகிட் டு நல்லா அரட்ட அடிச்சுக்கிட்டு சிரிச்சு பேசி விளையாண்டுகிட்டு போனது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி பயன் இன்னம் போகும்போது இப்ப நம்ம ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போறோ அப்டினாக்கா நம்ம அம்மா வந்து உன்னோட உன்னோட தோழிகளுக்கு இத எடுத்துட்டு ஓ அப்டிங்கற மாரி குடு குடுத்து அனுப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னோடத் தோழிகளும் ஆ இது ஓ எனக்கு உனக்கு உங்க எங்கம்மா குடுத்தாங்கடி இத நீ சாப்டு அப்டின்னு சொல்லும் போது அத பகிர்ந்து உண்ணும் போது து ரொ அ மனசுக்கு ரொம்பவே மகிழ் ச்சியாருக்கு இன்னொன்னு ஆ இன் இன்னொன்னு ம் ஆ இப்ப நம்ம நார்மலா இப்ப நம்ம குடும்பத்தோட சுற்றுலா போவோ இல்லையா இப்ப நாம அப்டிப் போறோ அப்டின்னாக்கா நம்ம ஒரு மாஸ் த்துக்கு முன்னாடியே அத வந்து அத வந் ஏற்பாடு பண்ணுவோ ஆ நம்ம ஒரு நாலு குடும்போ சேந்து போகுது அப்டிங்கும்போது ஆ அதுக்கான ம் பேருந்து இல்ல வேற எதுலயாவது போணு அப்டின்னாக்கா அதையே முன்கூட்டியே ஏற் பாடு பண்ணிக்கிட்டு அது நம்ம நீங்க வா வாங்க நீங்க வாங்க அப்பினு நம்ம அத அழ ச்சி பேசும்போது அது நமக்கு வந்து அதுவே நமக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கு அ இப்ப சில பேர் சொல்லுவாங்க இவங்க வ நம்ம குடும்பத்துக்குள்ளயே சில பிரச்சனைகெல்லா இருக்கு இல்லயா அப்போ வந்து நீ இவுங்க வந்தாங்கன்னா நா வர்ல அவுங்க வந்தாங்கன்னா நா வர்ல அப்டிங்கற மாரி சில பிரச்சனைகளு போகு அப்போ வந்து நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏ இத நம்ம ஏற்பாடு பண்ணோ னு இது நம்ம மகிழ்ச்சியா இருக் க்கணுங்குறதுக்காக தான ஏற்பாடு பண்ணோம் இ இதுனாலே ஒரு சில பிரச்சனை இதெல்லா வருதே அப்டிங்கிற மாரி நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லயா அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நீங்க குடும்பத்தோட போயிருக்குறீங்களா தோழி உங்களுக்
போயிருக்கே போயிருக்கே தோழி போயிருக்கே அம்மா அப்பா கூட நெறய கோயில் பயணங்கள் சென்றிருக்கே அதாவது நாங்க வந்து பேருந்துல தா போவோ அம்மா அப்பா நானு எல்லாருமே என் தம்பி என் அண்ணன் எல்லாருமே சே சேர்ந்து கோயில் பயணம் போவோ கோயில் பயணம் எப்படியும் பாத்திங்கன்னா நம்ம சாப்பாடு பாத்திங்கன்னா நம்ம அந்த ஹோட்டல் எல்லா சாப் சாப்புட மாட்டோ ஹோட்டல்ல சாப்புடாம நம்ப என்ன பண்ணுவோனா நாங்க வீட்லே செஞ்சி ஆமாங்க பாத்தரத்துல கட்டி எடுத்துட்டு போவோ இப்ப போகும்போது பாதி வழியில நிண்டு ஒருவேள வண்டியில் போனோ நாலு சக்கர வாகனத்துல போனோ அப்டின்னா நிறுத்தி ஒரு எடத்துல சாப்புட்றது வந்து இன்னு கொஞ்ச நல்லாவே இருக் கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஒரு அனுபவத்தையே கொடுக்குனு தம்பி நல்லாருக்கு அது கேக்குறத் அது வந்து அந்த அனுபவம் அப்றோ அந்த கோயில்ல போயி குடும்பத்தோட போயி கோயில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அங்க பொருட் ட்களல்லா வாங்கிட்டு சரி ஏன்ன மாரி அப்டின் சொல்லி குடும்பமே சேர்ந் து ஒரு கலந்தாய் கலந்து பேசிட்டு செரி அப்டின் சொல்ட்டு வரும்போதும் பாத்தீங்ன்னா பயணம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லா போட்டுட்டு நம்ப அந்த பாட்ட கேட்டுட்டு ஆம்மா அது நல்லா இருக்கு தோழி அந்த மாரி நானு போயிருக்கே அப்றோ அது இல்லாம தோ ழிகளோடு சென்றது தோழிகளோடு காலே அ கல்லூரியிலருந்து ஒரு ட்ரிப்பு கூட்டிட்டு போயிர்ந்தாங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு ட்ரிப் கூட்டிட் போவாங்க அப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப் பேருந்துல தா போவோம் எங்க எங்க வகுப்பறிச் சேந்து எல்லா ஒரு பேருந்துல போவோ அந்த அந்த ஒரு பயணமும் மறக்க முடியாத ஒரு தருணமாதா இருந்துச்சு எதனாலன பாட்ட போட்டுவுட்டு நடனமாடிட்டு நெனச்ச இடத்துல நிறு பீ வேனுங்கறத சாப்புட்டு ரோட்ல நின்னு நடன மாடிட்டு
அ நம்ம தோழிகளோட சேந்து நம்ம ஒரு ட்ரஸ் எடுக்குறோ இல்ல ஓர் ஒரு வளையல் வாங்குறோ ஒரு பொட்டு வாங்குறோ அப்டின்னா கூட நமக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாருக் ஓ அவங்க கூட சேந்து வாங்கம்போது நீங்க எடுக்கறது நானே எடுத் க்ர நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போட்டுக்கலா ஒரே மாதிரி போட்டுக்கலா அப்படின்னு சொல்லி பேச சி நம்ம வாங்கும்போது நமக்கும் மனசுக்கு ரொம்ப மகிழ்
ஆமா தோழி ஆமா தோழி அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏன்னா அது மாதிரி நரிய நடந்திருக்கு எல்லா ஒரு எல்லா பெண்கள் வாழ்க்கையிலும் அது ஒரு மறக்க முடியாத தருணமாாதா இருந்திருக்கு நமக்குமே இப்ப கல்லூரி வாழ்க்கைய்லெ முன்னாடி நடந்தது இப்ப நினைச்சு பாத்தாலும் திரும்பி அந்த காலம் வ நம்ம யோசிப்போ ஆனா அது வராது இருந்தாலும் வந்தால் திரும்பி நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிப்போ போங்க நீங்க அப்படி பயணம் செஞ்சதுலயே உங்களுக்கு ரொம்ப புடிச்ச புடிச்ச இடம்
கண்டிப்பா தோழி என்னோட தோழிகள் கூட நா பயணம் போனப்போ ஒரு கல்லூரியில பள்ளிகள் படிச்சப்போதா போன போ அப்போ வந்து தரங்கம் பாடி தரங்க பாடி பி ச்சுக்கு போனோ
சரிங்க
அந்த கடற்கரையில வந்து எல்லாரு சேந்து குளிச்சு ங்கோ செம்மையா ஜாலியா நா அது வந்து மறக்கவே முடியாத ஒரு நினைவாந்தது அங்க வந்து புகைப்படம் எல்லா எடுத்துக்கிட் டு அங்க மாங்கா வாங்கி ஸ் சாப்பறத் இது அங்க பக்கத்துல எல்லா ஏதாவது வே விக் கியுன்லையா அதெல்லா வாங்கி சாப்ட்டுக்கிட்டு அந்து விய அந்த க கடற்கரையில் குளிச்சது வந்து என்னால மறக்கவே முடியாது
கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா அந்தக் கடற்கரைைய எல்லா நீங்க போய் பாத்திருக்க ங்களல்ல பாத்தருக்கீங்களா கடற்கரை தோழிகளோடு சேந்து போய் கடற்கரை விளையாண்டது உண்டுங்களா
ஆய ஆமா தோழி
ச அப்ப அந்த கடற்கரையில அது வெளையாண்ட அந்தஸ் சமயத்துல அது உங்களுக்கு எப்டி இருந்துச்சு ஏன்னா ம்ச் நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டுப் போ அது வந்து வித்தியாசமான ஒரு ஸ் சூழ்நிலையாருக்கு இல்லைங்களா ஏன்னா கடற்கரை கடல பாத்தாலே நம்ம எல்லாத்துக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த சமயத்துல உங்களுக்கு உங்களுக்கு எப்டி இருந்துச்சு அந்த ஒரு அனுபவம்
இது நம்ம தனியாப் போறத விட நமுத் தோழிங்க நம்ம குடும்பத்தோட போறத விட தோழிகள் கூடப் போகும்போது நம்மள யாரு எது கேட்க மாட்டாங்க இல்லையா அங்க நம்ம என்ன அரட்ட அடிச் சாலோ எப் எப்டி சிரிச்சு பேசி வெளையாண்டாலு குளிச் ச்சாலு ரொம்ப நேரோ அங்க குளிச்சா கூட நம்ம கேக்க மாட்டாங்க இப்ப நம்ம குடும்பத்தோட போகும்போது ஆமா நம்ம குடும்பத்தோ போது போது குளிச்சதெல்லா போது ரொம்ப அர் ட்டடிக்காது இங்கே இவங்க நிக்கிறாங்க அவங்க நிக்கிறாங்க இப்ல்லா பேசாத அப்புல்லா சொல்லுவாங்கள் இல்லையா ஆனா அதே நம்ம தோலிகள் கூட போகும்போது அப்பதா நம்ம இ நம்ம வா நம்மளோட குரலு கம்மியா இருந்தா கூட அப்தா நம்ம ரொம்ப அரட்ட அடிப்போ நம்ம அமைதியானவங்க அப்டின்னு வெளிய உள்ளவங்களுக்கு தெரியு ஆனா நம்ம பிரெண்ட்ஸ் முன்னாடி அவ்ளோ அரட்ட அடிப்போ
கண்டிப்பா நம்ம குடும்பத்து முன்னாடி கூட அவ்ளோ சந்தோஷம் மறக்க முடியாதுங்க பிரண்ட்ஸ் கூட இருக்கும்போது பாத்தீங்கன் இன்னுமே நல்லா நல்லா நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் வே சுதந்திரமா இருக்கலா அந்த அளவுக்கு நம்ம வந்த சந்தோசமா பகிர்ந்துகிட்டு நல்லா இருக்கும் சாப்பிடும் போதும் பாத்தீங்கன்னா கொஞ்சோ சாப்டாலே வந்து எல்லாரு சேர்ந்து சாப்புடும் போது அது கொஞ்ஜோ வயிறு நெறஞ்ச மாரி இருக்கூ அந்த அளவுக்கு இருக்கூ இதே நீங்க குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க குடும்பத்தோட சேர்ந்து இருந்தாலும் சந்தோசமா தா இருக்கும் ஆனா பிரண்ட்ஸோட இருக்கிறத விட அது கொஞ்ச கம்மியா தா இருக்கற மாரி இருக் பட் ஆனா ச பயண சுற்றுலாவா இருக்கட்டு இதெல்லா தோழிகளோடையும் நண்பர்களோடையும் நம்ம செல்றதுக்கு முன்னாடி குடும்பத் தொடுஸ் தில்ரித் அதியும் இதியும் ஒப்பிட்டு பாக்கும்போது நம்ப ப்ரெண்ஸ் ஸோட போறதுதா கொஞ்ச நல்ல ரொம்ப சந்தோஷப் ஒரு விஷயமாவே இருக்குங்க அதுல தா நெறைய மறக்க முடியாத தருணங்களும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா என்னோட அனுபவத்துல நா சொல்றே
கண்டிப்பா தோழி இந்த வாய்ப்புல பயணத்த பத்தி பேசனதுக்கு ரொம் வ நன்றி தோலி நன்றி ஆ கண்டிப்பா ஆ சந்திக்கலா தோலி ஏ